அ
பி வணக்கம் தம்பி எங்க இருக்கீங்க
அ வீட்ல தாணே நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கம்பா நைட்டு ஆ ஆ ஒன்னு இல்ல இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த புதுசா ஒரு இது ஒண்ணு போட்டுருக்காங்க பாரு
என்னணே
அ மரக்கன்னு நட்றது அப்டின் சொல்ட்டு இப்ப கூட நம்ப நம்ம மாவட்டம் ஃபுல்லா புயல் அடிச்சு மரங்கிர எல்லா சாஞ்சுப்போச்சுல்ல
அதா சொன்னாங்க எதோ வீட்டுக்கு ஒரு கண்ணு குடுக்குறாங்க அப் டின்ற மாரி எதோ சொன்னாங்க கேள்விப்பட்டே
ஆமா ஆமாம்பா அதனால வந்து இன்னு கொஞ்ச நாள்ல வெயில் டைம் வந்துரு மக்களால்லா தாங்க முடியாது
ஆ
அதனால வந்து என்ன சொல்றாங்கனா ஒரு ஒரு மாவட்டத் துக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்கிற உ ஊருக்கு வந்து இத்தன கண்ணு குடுக்குறோ மரக்கண்ணு குடுக்குறாங்க
ஆ
அந்த மரக்கண்ண வந்து எல்லாரு வீட்லயு நட வைக்கணு நம்ப ஊருக்கு வந்து இது வெரிக்கு பத்தாயிரோ மரகண்ணு வந்துருக்குது செடி
ஆ வீட்டுக்கு குடுத்துட்டு மீறுமே அப்பின்னா
அது நம்ம பாத்துக்கலாம்ப்பா வீட்டுக்கு குடுக்குறதுல ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கண்ணு அவங்கவங்க வீட்டு முன்னாடி வளத்துக்கணு வளக்கணும அப்டின்னு வந் து ரூல்ஸு அ இன்னா சொல்றோ எல்லாரு கண்டிப்பா வளப்பாங்க ஏனா எல்லாரு வீட்லியும் மரம் செடி எல்லா சாஞ்சிருச்சு
ஆமா ஆமா
இந்த நிவாரண நிதில்லா குடுத்து கொஞ்ச கொஞ்சோ வந்து இந்த ஊர் கொஞ்சு டெவலப் பண்ணிட்ருக்காங்க இதுக்கெடைய்ல ஊ குலுவ்ல இது ஒண்ண நியூஸ் வந்து என்னான்னா மரக்கண்ணு போட்லா அப்படின் சொன்னதே கவ்ர்மண்ட் வந்து அத ரொம்ப ரு நல்லது பண்ணிருக்காங்க நம்பாக நாமதா வந்து அ நிர்வாகத்துல இருக்குறோ ஒரு தலைமைல இருக்கறதல்ல நாமதா பண்ணணும் ஆளுங்க எல்லாத்துக்கு அந்த வேட்டி இஸ்க்கி சரி நம்ப ம் என்னைக்குன்னா இப்பதா வந்து ஒரு ஒரு ஊருக்கா குடுத்துட்ருக்கறாங்க நம்ப ஒரு மூணு ஊர் தள்ளி அங்கான்டா இருக்குற ஊருக் குட்டுட்ருக்கறாங்க
அன்னப்ப இந்த வாரோ வந்துடுல்ல நம்மள்ட்ட நம்பூருக்கு
இந்த வார வந்து மரக்கன் வந்துரு அதெதா லாரில வருதுன்னாங்க மரக்கன்னு
சேரிடா சரி
வந்து போட்ருவாங்க அத எடுத்ட்டு வந்து நம்ம தோட்டத்துல போட்டு வெச்சிர்லா
ஆம் வீட்டுக்குல்லா குடுத்துட்டு இந்த பசங்க எல்லா இருப்பாங்க பசங்கல குடுத்துட்டு இதுமேர் தி தெரு ரோட்டு ஓரத்துலல்லா வைங்க அப்டின்னா வெச்சு வுடுவாங்க
அதா அதா
அ கு ஊர்போ ஊர் பசங்களுட்டே இல்ல ஊர் பசங்கள்ட்டே குடு த்து வைங்கனா வெப்பாங்க
அதா அத நம்ம ஃபோட்டோ எடுத்து அத கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணு வீட்டுக்கு வீடு குடுக்கறத ஃபோட்டோ எடுக்கணு அப்பற அந்த தெருமுணைல்லா வந்த் து செடி வக்கிறது சின்ன பசங்கள வெச்சே அந்த செடிய வெப்பா
ஆ ஓகேண்ண
ஏன்னா அவங்க வளந்து வரவின் துக்கு அந்த செடி வ மரோ செடி மரமா ஆவுரது கரக்டா இருக்கு அவனுங்களே யோசிப்பாங்க இத நா வச்ச மறந்தா இந்த எடத்துல அப்டின்வாங் என கரக்டா நம்ப பாதுகாத்து வச்சுக்கணு நல்லா மரன் நேலாமா இருக்கு ஊருக்கு
உ
அது எப்டியு மரோ வளரு எப்டியு ஒரு அஞ்சு வருஷமாச்சு ஆய்ரு ஒருட ஒரு ஒரு திட்டத்துக்கு வளர்றதுக்கு
ம்ம்
நய்ல் குடுக்ர அளவ்க் வளரதுக்கு ஒரு அஞ்சி வர்ஷமாட்
என்னன்ன கண்ணண்ண குடுக்குறாங்க
ஆ அதாவ்து மாங்கண்ணு புளியங்கண்ணு வேப்பங்கன்னு நொச்சி இது அது என்னது ஆ எறது தவாங்கண்ணு
ம்
அந்த மாரி அதாவ்து நம்பள்க்கு பயனுள்ளதாவு இருக்கணு அதாவ்து மக்களுக்கு பயனுள்ளதாவு இருக்கணு அது இல்லாம நேல்வாட் டமா வருதுன்னா அப்டின் சொல்லிட்டு கவர்மண் டே இந்த மாரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க எல்லாத்துக்கு இந்த மாரி ஒரு ஒரு வீட் ட்டுக்கு முன்னாடி இப்டி வச்சிட்டாங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி மாங்கண்ணு வெக்கிறாங்கன்னா அதுல மாம்பழோ வரு ஒரு வீட்டுக் முன்னாடி வந்து தெளாங்கண் வெக்கிறாங்கன்னா இல்லப்ப பெளாம்பழம் பெலாப்பழோ வரு வேப்பங்கன்னு வெக்கிறாங்கன்னா வேப்பங்கொட்ட வேப்பங்கொட்ட எந்த எண்ணைக் கி எடுத்துக்காங்க வேப்பெண்ணைக்கி அது ஒரு வியாபாரமா போகு புளியாங்கண்ணு வெக்கிறாங்னா அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெக்க முடியாது வேனா தெருமுனைல வச்சிர்லா புளியாங் கண்ணு ஒரு மொணைக்கு இந்தாண்ட மொணைக்கு அதாவது ஒரு முட்டு இந்தாண்ட முட்டு தெருவுல அந்தர சைட்ல புளியாங்கன்னு வெச்சுட்டோனா புளியாபழோ எடுக்கலா அது மாரி நெறையா வந்து இந்த மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாரி மாரோ அப்பறோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் தெரு சைடுல அந்த சைடு ஓரோ உள்ளுமே வந்து இந்த இந்த நொனாமரோ அந்த நெழல் வா குடுக்கு பாரு நம்ப சோப்பு சோப்பு காய் மரோம்பாங்கலே அந்த மரோ
கால்
அப்பறோ தைல மரோ தேக்கு மரோ அந்த மாரி மரங்கல்லா வெச்சிர்லா அப்டின்டொரு ஒரு ஐடியாவொன்னு
வேனு ரோடு போட்டுட்டு ரோட்டு சைட்ல நெறையா எடோ இருக்கு
ரோடு அதுக்கு ரோட்டுக்கு இதுக்கு சம்பந்தில்லப்பா ஏன்னு வையே ரோடு அது போற்றாங்க அதுனா அதுதா அந்த ரோடு இவ்ளோ அளவுக்கு லென்த்துக்குனா நம்ம டேப் எடுத்து அளந்து மார்க் வெச்சுருவோ ஒரு ஒரு வீட் டுக்கும் மார்க் வெச்சு இந்த இந்த எடத்துல தா நீங்க மரோ நடணு அப்டின் சொல்ட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு கன்னு குடுத்துருவோ
ஆம்
தெரு முனைையில வந்து புளியாங்கன்னு இந்த சைட்ல தெருமனையிலா வந்து வேற கன்னு அந்த மாரி எதனா
னோ கர்ண்டு வரதுக்கு
ம் அதே மாரி இந்த பன மரோ பனங்கன்னு வேற இது பண்ருவாங்க
ஆம் அதெல்லா இந்த மண்ணு சரியாம இருக்கற அந்த மாரி எடத்துல வைய்க்கன்னா
அதுலா இந்த மண்ணு சரியாம இருக்கறதுக்கு அதுல்லாம ரொம்ப வருஷத்துக்கு அது படியே கெடக்கு போட்டு விட்டோனா வந்து இந்த பனோ பனோ மது நொங்கு இதெல்லா வந்து ஈஸியா அதை பறிச்சுகலா பசங்க இஞ்ச அல
லா கெடைக்கு
அதல்லா எங்கயு கெடைக்காது இப்பல்லா அழிஞ்சிட்டு வர கன்னு அதல்லா அதனால வந்து ஹ் அ இதுலருந்து அங்க மேல எடத்துல வந்து வந்து இந்த மார்லா வந்து வைங்க அப்டின் சொல்லி நம்ம ஊர் ல இருக்கற பல ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாத்தையு இன்பார்ம் பண்டுருக்காங்க மக்களுக்கு இது வந்து தெரிவியுங்க அப்டின் சொல்டாங்க நாளைக்கு ஒரு இது ஒண்ணு போடுவோ நாளைக்கில்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சி ஒரு கூட்டோ ஒன்னு போடுவோ போட்டுட்டு அதுல இந்த மாரி சொல்லுவா ஏ யாருக்குணா ஆக்சேபன இருக்குதா அப்டின்னு கேப்போ யாருக்கு பொதுவா
இந்த விஷயோ முக்காசி பேர் தெரியு ஏனா அது நியூஸ்ல போட்டா சொன்னாங்கல அதனால நெறைய பேருக்கு தெரியுது
சேர் செரி
ம் இருந்தாலு நம்மோ நம்ம இதுக்கு ஒரு தட கூட்டோ போட்டு சொல்லிட்லா
ஒரு அனா மாரி பண்ணிருவாங்க நாளைக்கு இந்த மாரி இன்னு அ ரெண்டு நாள் கழிச்சு ஒரு அந்த இது இருக்கு பாரு நம்ப இதுல ஸ்டேஜ் போட்ருக்கு பாரு
ஆம்
இந்த ஸ்டேஜ் மாரி போட்டு எல்லா மக் களையு உக்கார வச்சு பேசிருவோ இந்த மாரி இது பண்றது
சேரி
அப்டின்டு நம்ம பேசிருக்கோ மக்கள்ல்லா வந்து எல்லா ஒத்துலச்சு ஒன்னா வந்து இது பண்ணதுன்னா அவங்கள்ட்ட சொல்றோ இந்த கன்னு வந்து வளர்ந்து வர்றது உங்க பொறுப்பு கன்னு வந்து செத்துரக்கூடாது நாங்க வந்து நம்மோ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து பாப்போ
ம்
பாத்துட்டு அந்த கன்னு எப்டி வளறுதோ அத வச்சு எல்லாத்துக்கு வந்து நம்ம பாராட்டு விழா ஒன்னு நடத்துவோ
அதுக்கு ஒரல்லா எப்டிண்ண ஒரல்லா குடுக்குறாங்களா நா இல்ல நம்மளேதா வாங்கி போட்
இல்ல இல்ல அதுக்கெல்லா வந்து ஓரல்லா எதுவு கெடையாதுகா வெரு தண்ணி மட்டும் ஊத்தி வளற செடி அதலா
ஆ
பெத்தலாங்ழாங்கன்னுனா இங்கெல்லா முன்னாடி நாங்க வச்சுருந்தோல பெழாங்கண்ணுலா அதெல்லா நாங்க ஒரமா போட்டோ வெறு தண்ணி க அரிசி கழுவுன தண்ணி அப்றோ அந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் போட்டாலே எல்லாத்துக்குமே அதுவே போது ஒரத்துக்கு
ம்
மக்கள் வந்து பூஞ்செடியா என்ன மாரி நா வளர்க்குறதுக்கு இந்த மாரி மரோ வளத்தாங்கன்னா நம்ப ஊருக்கு நல்லது மக்களுக்கு நல்லது
ம்
நம்மளே என்ன புயல் அடிச்சு என்னடா மரோலா சாஞ்சு போச்சு நம்ப ஊரு பசுமையா இருக்குமே என்ன இந்த மாரி சாஞ்சு போச்சே
தா ரோட்ல உழுந்துருச்சு அது கிராஸ் பண்ணி அந்தாண்டியு போ முல இந்தாண்டியு வர முல அது ஒவ்வொரு நாள் ஃபுல்லா கடந்துச்சு மறுநாள்தா வந்து அதே வழியே ரெடி பண்ணி வுட்டாங்க
ஆமா இப்ப அதுக்கே நம்ம ஊருக்கு அந்த மரத்த வெட்டி போட் டதுலே எவ்ளோ லாபோ வந்துச்சு பாத்தல்ல
ஆ
அந்த லாபத்த நம்ம இதுல போட்டு ஈடுகட்டிருவோ அப்டி அதுக்கு எதனா மருந்து கிருந்து இல்லன்னா நம்ம எதனா வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வீடு குடுத்துடுபோங்க இத கொட்டுங்க அதுக்கு அப்டின் சொல்லிட்டே
சேரி சேரி
அது இல்லாம வந்து தண்ணி தேங்கி நிக்க கூடாது இந்த கொசு வந்து உற்பத்தி ஆகுது அதுக்கு வந்து என்னன்னா இந்த கொசு மருந்து அடிச்சு கொஞ்சோ கிளியர் பண்ணிவுடணு
ஆம்மா
எல்லா அங்க அங்க அதுக்கு வந்து சொல்லிருக்றே அது ஆள் வருவாங்க அத நம்ம அப்பறம் பேசுவோ நம்ம இத பத்தி பேசுவோ
மரங்கன்லா குடுத்துட்டு அவள்ட்ட என்னைக்கு நம்ம கூட்டோ போறது
அது மரக்கன்னு ஒரு வாரோ கழிச்சுதான்ப்பா வரு
அதா கூட்டம் முன்னாடியே நம்ம போ ட்றோனுன் மரக்கன்னு வந்ததுக்கு அப்றோ கூட்டம் போட வேணா
ட்டா நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு நாளானைக்கு மறுநாள் வந்து எல்லாத் க்கு வர வைக்கிற மாரி
சேரிணா சேரி அப்ப நாளைக் இ ஸ்டேஜ்ஜி போட்டு எல்லாத்தையு கூட்டோ போட்டு சொல்லிர்லா
அதா அதா அந்த மாதிரிதா பண்னே சர் நாளைக்கு நேருக்கு வா வீட்டுக்கு வா நம்ம நேர்ல் ஒக்காந்து நம்ம பேசுவோ ம் ம்
ஆ பாக்லான்ணே
ரைட்டுப்பா நல்வரவு
அ சேர்ணே